ஹலோ ஆ கேக்குது சிஸ்டர் எப்டி இரு கீங்க
ஓகே ஓகே ஆ கேக்குதுங்க நல்லா இருக்கோம் சாப்பிட்டீங்களா
ஆ சாப்பிட்டுட்டே இருக்கேன் நீங்க பண்ண என்ன பண்றீங்க
ஆ இல்ல வேலய முடிச்சுட்டு இப்பதான் ஃப்ரீயானே
ஆமா ஆமா என்ன சமைச்சீங்க இன்னைக்கு
க்கா இன்னைக்குங்க வீட்டுல வந்து பருப்பு ரசம் முட்ட கிரேவி மத்ததெல்லாம் குழம்பெலாம் வச்சாச்சா ஹலோ
டிஃபன் என்ன பண்ணீங்க
ஸ்பெஷலா என்ன நம்ம குழம்பல்லாம் வச்சோம்னா அ சாப்பட மாட்டறாங்க
இல்ல இல்ல மார்னிங் டிஃபன் பண்ணிருப்பீங்கல்லே நாஸ்டா
பாப்பா ஸ்பெஷல் கிளாஸ்னால அதவே சாப்ட்டு ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு கொடுப்பேன் ஜூஸை குடிச்சு கிளம்பிடுவாங்க எனக்கு மட்டும் ஒரு ஒரு தோசை ஊத்திப்ப அவ்ள தான் முடிஞ்சு போச்சு
நா புட்டு இப்பதா புட்டு சாப்டுட்டு இருக்கே
சாப்ட மோத் எப்பயு அவசர அவசரமா காலையி சாப் டு போ முடியாது
பழம் போட்டு பசிச்சா சாப்ட்டுக்கலாம்ல
அதெல்லா சாப்பட மாட்டா ஐயோ ஏன் எங்க பா என் பாப்பாவுக்கு செய்யறது வந்து ஐயோ அப்பா பயங்கரமா எல்லாத்தையு பாத் பாத்து பாத்து செய்யணு பாத்துக்கங்க ஆமா ஒரு மெட் கடுகுக்கு கூடாது கடல பருப்பு இருக்கக்க கூடாது எல்லத்தையு உள்ள இருந்து எடுத்து எடுத்து துப்
ஏன் அண்ணா பொண்ணு இப்படிதா லைட்டா ஒரு கடுவு உள்ள போனா கொமட்டல்
அப்படிதா ஓங்கரிப்பாங்க வாமிட் பண்ற மாரி வருவாங்க இன்னை காலையிலா சாப்டுட்டு எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படி இப்படி இருது காலைல வெள்ளன சாப்ட்டா அப்டிதானேங்க இரு
ஆமா ஆனா காலையில ஸ்கிப் பண்ணாதீங்க நா பாஸ்தா கொஞ்சமாவது சாப்டுட்டு
இல்ல அத காலையில நா எப்பயுமே விடமாட் டேங்க காலைல கம்பல்சரி ஏனா அங்க போய மயக்கம் மயக்கம் போட்டேனா என்ன பண் ன்றது படிக்காம அதனால காலையில கொஞ்சமாது சாப் டுக்கோ அப்படின்னாலு எனக்கு அப்படி இருக்கு இப்பிடி ஆனா காலைல அந்நார்த்துல சாப்பிட வைக்கிறது கஷ்டமா இருக்கு அதனால ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு ட்ருவே ஏதா டெய்லியு நேத்திக்கு பொமிகிரானட் போட்டே அது சப் ப்படாதுங்க மில்க்ஷேக்ல அந்த பால் ஐட்டமே அதுக்கு புடிக்காது பாத்துக்கோங்க பால் வாடையே புடிக்காது ஆமா பால் வாட புடிக்காது அது செஞ்சு வேணா எனக்கு வேணா கொடுக்கு அது சாப் ப்படாது அது கொஞ்சமா சாயந்திரத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டா டீ மட்டு குடிக்கு அவ்வளோ தா மத்தபடி பால் பக்கமே போகாது அது அத
ஆனா பால்கோவா புடிக்குமே
ஆ பால்கோவா புடிக் பால்கோவா புடிக்கு பால்வாட புடிக்காது ஆஹ் பால்வாட அடிச்சா புடிக்காது மீல்க் ஷேக் புடிக்காது ஆனா ரோஸ் மீ்ல்க் குடிப்பாங்க
பால்கோவ டப்பால எவ்வளவு இருந்தாலு சாப்பிடுவாங்க அஹ் ஆஹ் அப்ப வந்து அஹ் இது நல்ல வேனுக்குன்னு பண்றது வாயில வச்சு குத்தணு
ஆட வந்து புடிக்க மாட்டது எனக்கு ஒமட்டுது கோமட்டுதுன்னுகிட்டு இருக்கு சரி என்னத்துக்கு அதேதா அதேதா அதே ஏதாது இங்க காலைல ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே பாத்தீங்க நைட்டு வந்து தா சாப்பிட வேணா எனக்கு வயிறு என கையெல்லா டயர்டா இருக்கு அப்படி இப்படின்னு அப்ப நம்ம உட் கேட்டா மட்டு அப்ப மட்டு அ ஓகே அப்படின்னு அத ஊட்டிவுட்ட மட்டு அதா கேட்டே ஊட் ஊட்டி விட்டா மட்டு எப்படிமா சாப்பாடு உள்ள இறங்குது
சோ நீ வந்து அப்பு செல்ல குடுத்துட்டீங்க நல்ல
சாப்பிட மாட்டதுல்லங்க அப்புறோ என்ன பண்றது நம் மே ஒத்தப்பிள்ளைய வச்சிருக்
அதனால செல்லோ ஓவராயிடுச்சு எ அண்ணா பொண்ணுக்கு ஒரே ஒரு பொண்ணுதா அவளு இப்டியே தா மேகிய வந்து இந்த தண்ணியில கிண்டி குடுத்தனு வச்சுக்கோங்க
அ
சாட்டு திண்ணு அதுலே ந்து வெங்காயோ தக்காளி இஞ்சு பூண் பூண்டல்லா போட்டு செஞ்சன வச்சுக்
அது பிடிக்காது ஆஹ் ஆஹ் அதேதாங்க ஆனா எங்க பாப்பா வந்து மேகி வந்து தொட மாட்டாங்க மேகி அ எ அதுக் என்னவோ சின்னதுல இருந்தே வந்து அந்த மேகி எல்லா புடிக்காம போச்சு சின்னதுல்ல பாயாச கூட சாப்பிடாது பாத்துக்கோங்க அந்த பாயசத்துல அந்த சேமியா கிடடக்கறத பாத் ட்ரு புழுவு அப்படின் சொல்லி ட்டு அத வாயில போனனே ஓங்கரு வாந்தியேடுப்பா குடிச்சிட்டு இப்பதாமா இப்பதா கொஞ்ச அதுக் விவர தெரிஞ்ச பின்னாடி பாயாசல்லா சாப்பிடுது அது மேகி பா இதெல்லா பிடிக்காது அதுவரையு ஒரு பெரிய விஷ்யோ பரவால்ல இதல்லா புடிக் கில அய்யே அப்படின்ட்டு இப்பதா எங்க அம்மாட்ட சொல்லி ட்ருந்தே நேத்துனா குடுத்துவுட்ட சாப்பாடு பாருங்க ஒரு ஸ்பூன் கூட எடுக்கல அப்டி எப்டி நா குடுத்து உட் டனா அதே மாதிரியே வந்தருக்கு பாத்துக்கங்க அத நைட்டு அவங்க அப்பாவ கூப்ட்டு காம்ச்சு அவுங்க அப்பாட்ட சொன்னோன்னே அவுங்க அப்பா சாரு ஃபோன் பண்றேனு போன் எடுத்துடனே ஒக்காந்து ஒரே அழுகை நா என்னா பண்றது எனக்கு ஒடம்பு செரியில்ல எனக்கு சாப்ட்டா வாமிட் வருது ஓங்கரிக்கிது எனக்குதானே தெரியு அப்டி அப்டிஞ் சொல்ட்டு கத்திகிட்டு அவுங்க அப்பாட்ட கத்திட்டு ஒரே அழுக
அ ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்லா எங்க சாப்பாடுக்குல்லா அ இது மாரி ஆகி போச்சு எல்லா ச வயித்த காலி போட்டாலு உள்ள எறக்கமாட் தோ
ஐயோ ஆமாங்க சாப்பாட குடுக்றதா பெரிய விசயம் அதுதா நானு சொல்லிட்டே நாளா ஹாஸ்டல்ல இருந்திருந்துங்க நம்மள என்னெல்லா கவனிக்கலா ஆளு கெடையாது ஹாஸ்டல்ல என்ன சாப்பாடு குடுக்குறாங்களோ அதுதாம்ல நார்ம்ளா குடுப்பே இப்பலா நா எவ்ள கஷ்டபறே நீ பாக்குறேல அம்மாக்கு ஒடம்செர்லாம எவ்ளோ கஷ்டபட்றே நானு நா அதோட உனய நா இவ்ளோ பாத் த்ட்ருக்கே உனக்கு தேவையானதெல்லா செஞ்சுட்ருக்கே நீ ஏம்பா அப்டி பண்ற அப்டி இப்டினா ஆனா பாத்தீங்னா அந்த ஒடம்பு செர்ல்லாதப்ப மட்டு அந்த பீரியட்ஸ் டைம்ல மட்டு மேடம்க்கு வந்து என்ன குடுத்தாலு சாப்டுவாய்ங்க அப்பதா கேப் உளுந்த களி செஞ்சு தரீங்ளா எனக்கு உளுந்து லட்டு செஞ்சு தரீங்ளா அப்டி இப்டின் அப்ப மட்டூ ருங்க என்ன ஜூஸ் குடுதாலு குடிபாய்ங்கே என்ன வேணாலு பண்ணாய்ங்க கொஞ்சொ நல்லாயிடுசுனு வச்சுகங்க போங்கமா இதெல்லா யாரும்மா சாப் குடுவா அப்டினுவா இப்ப டெய்லியூ பாத்தீங்கனா டெய்லி ஒட்
அது வந்து இப்போ ஃபே ஃபேஷன் லைஃப்அ ஆயிடுசுல்ல முன்னாடி
கிர டெய்லியூம் ஆ அ சங்கு பூ ஆமா சங்கு பூ ஹைபஸ்கு குஹ ஹைபிஸ்கஸ்ல எனக்கு ஆவார பூ பூ தாங்க கெடைகல நானு நெறயா இடத் ட்ல தேடி பாத்துட்டே எந்து
இதா வாங்கி வச்சிருக்கே ஒரு மூணு நாள்ல கடைல அங்க ஒரு பாட்டி வெளில வித்தாங்கன்னு அத வாங்கி கொஞ் ஞ்ச காய போட் டு டப்பாக்குள்ள வெச்சு வெச்சிருக்கு ஆனா வெச்சிர்றே கொஞ்சோ எடுத்து குடிக்க தா வலி எடு
ம்ம நானு பவுட்ரு பண்ணுவேங்க பாப்பாக்கு குளிக்கிறதுக்கு பவுட்ரு பண்ணுவே எல்லாம் போட்டு அந்த பவுட்ருக்கு நானு ஆவாரம் பூ நறைய பேத்துட்ட கேட்டே பாத்துக்கங்க அது ஒண்ணுமே கெடைக்கில பவுட்ரு நா ஆவார பூவே கெட நானு ஸ் சொல்லி சொல்லி பாத்துட்டே பட்டி க பட்டிங்கள எல்லா சொல்லிட்டே நானு அது என்னன்னே தெரில எனக்கு ஆவாரம் பூவே கெடக்கல அப்புற இந்த வீட்ல நம்ம இது வெப்போம் பாருங்க பொங்கலுக்கு கூலப்பூ அதுல எதாவது இப்ப ஒண்ணு ரெண்டு பூ ஆவாரம் பூ கூ வெச்சு கட்டி வரு அந்த பூவலா எடுத்து வெச்சுக்குருவே நானு அதெல்லா எடுத்து காய வெச்சு வெ ச்சு பவுட்ரு வ அரைக்கி அரைச்சுக்குருவே அதுல
குளியல் போட்ற மாரி தேய்ச்சிருப்பீங்களோ
நம்ம அந்த இந்தது இருக்கு இல்லையா கொஞ்சோ ரொம்ப ஃபேரா இருப்பா அவ கொஞ்சூ கலரு டல்லா னாலு ஒரு மாதி சோகம் ஆற மாதி ஆயிருது
ஓ செரி ச இந்த இதுல இருக் ல நம்ம தயிரு தயி ரு தேனு கொஞ்சோ லெமன் மிக்ஸ் பண்ணி வாரத்துல ஒரு நாள் ஃபேஸ்ல தேய்ங்க கொஞ்சோ க்ளோவா இருக்கு
அது எப்பமே பண்ணிக்கிருவாங்க அவளா பண்ணிக்கிருவாங்க எதாவது ஒண்ணு நா லேச ஆனாலு நா டெய்லி குளிக்கிறதுக்கு வந்து இந்த நறைய கடல பருப்பு கடல மாவு ஆஹ் பாசி பயிறு எல்லாத்த காய போட்டு ரோஜாப்பூவு பன்னீர் ரோஜா இருக்கு பாருங்க அ பன்னீர் ரோஜா கடல பருப்பு பாசி பருப்பு இந்த ப்பமேனி எல வேப்ப எல இது எல்லா ம்பி நல்லா காய வெச்சி அரைச்சி வீட்லே வீட்லே அரை சு ஜலிச்சு பவுட்ரா வெச்சிருப்பே அதுவு அந்த மாரி வெச்சுக்கிருவே அவ டெய்லி அத எடு போட்டு குளிச்சிக்கோ அப்படின்னா வெள்ளையா இருக்காய்ங்களாங்க வெயில போனாலு ரொம்ப டல்லா ஆயிருது கருப்பா இருந்தா கொஞ்ச ரெசிஸ்டன்ட் பவர் இருக்கு இந்த வெள்ளையா இருக்கவங்களுக்கு ரெசிஸ் ரெசிஸ்டன்ட் பவர் இருக்காது பாத்
ஆமா அது என் டக்குன்னு வந்து தெரிஞ்சிடு மூஞ்சில இந்த வெயில போயிட்டு வர்றதுக்கு ஏ கால்லா அப்டி டான இருக்கு கருப்பா தெரியுது அது மட்டு பழிச்சுன்னு கையில ரெண்டு கையு அப்டி தெரியுது
ஆமா இதுக்கு ரொம்பங்க ஆஹ் இதுக்கு எங்க வீட்டுல வந்துங்க பஸ்லயே அனுப்ப மாட் டாங்க எங்க வெளியில போனாலு வண்டிலேயே போயிட்டு வண்டிலயே வர்ர பழக்கமா அதனால பாத்தீங்கன்னா பஸ் திரிரும் அததா சொல்றேன்ல்ல நா எல்லாரு சொல்லுவாங்க இப்படிலா வளக்காதீங்கப்பா கொஞ்சொ எல்லாமே தெரிஞ்சு வளங்க அப்படின்ல்லா சொல்லுவாங்க ஆனா இங்க வீட்டுக்கார இருக்கரு யா எப் ப்பா ஒருப் பொண்ணுன்றனால ரொம்ப பண்ணுவாரு பாத்துக்கங்க ஆமா ஆமா ஆமா ரொம்ப செல்ல அதோட எங்க அம்மா இருக் க்கங்க பாருங்க எங்க அம்மா வந்து அதுக்கு க்கு மேளங்க ஒரு பக்கத்துல ஊரு க்கும் அந்த ஊருக்கு பிள்ளை வேர பஸ்லயா கூட்டு போற அப்டிபின்வாங்க மா ஓசி பஸ் தானம்மா ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரீயா வந்துரலானா ஐயயோ பிள்ளயை பஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்க அப்பிடின்டுவாங்க கா வண்டிக்கு போன் பண்ணு வண்டிய வர சொல்லனுவாங்க
கட்டி குடுத்தா நாளைக்கு தனியா தானே போய்யாகணு
அதல்லா முடியாதுன்றா எப்படி நீங்க எப்படி அம்மாச்சி கூடியே இருக்கறீங்க நீங்க மட்டு அமாச்சு நா சொன்னே எவ்ள நானு படிச்சல இருந்து சின்னல இருந் வேல பாக்குர வரையுமே புஃபுல்லா ஹாஸ்டல் இருந்துட்டே அதனாலயு என்னவோ க கடவுள் வந்து எனக்கு வீட்டுக்காரர் நல்லபடியா இருக்கறனால நம்ம வீடலேயே வந்திருக்கிறாரு தனியா தா இருக்குறோ இருந்தாலு அம்மா பக்கத்துல இருக்குறோ நம்ம ஆஹ் எல்லாருக்குமே அப்டி கெடைக்காது புள்ள நீ ஏ கூடயே இருக்குற அப்டின் அப்டி இல்ல நீங்க இருக் கீங்கல்ல அம்மாச்சி பக்கத்துல அது மாரி நானு உங்க பக்கத்துலே இருந்துக் வே அப்டினு ஆம்மா எ ஃப்ரண்டு வீட்டுக்கெல்லா போனா ஒரு நாள் தாங்குனம்னா அப்டிதா சொல்லுவாங்க எ அங்கெல்லா ஏ சி கெடையாது ங்க எங்க வீட்லெல்லா ஏ சி கெடையாது அவுங்க எல்லாரு வீட்டிலயு ஏ சி எதிர்பாக்க முடியாத் ல்லங்க இப்டியே அங்க இது இவரோட ஃப்ரெண்டு வீட்லெல்லா போய் தங்குவோ எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வீட்டுல அவுங்க எல்லா நம்ம கூட பிறந்த மாரிதா சொந்த பந்தத்த காட்லயு அவங்க ரொம்
ஆமா இப்பெல்லா எங்க சொந்த பந் ங்கன்ன தா இருக்காங்க அஹ் அ பொரலி பேசற கூட அவங்களுக்கு வளந்தாலே எல்லாத்துக்கு மூக்கு மேல வேத்துருது நன்னன்னயா
எப்டி நம்ம வீட்டில இங்கே இருப்போமோ அதே மாரி தாங்கே அங்கயு இருப்போ அவங்க எ வேல செய்யறது முதல் கொண்டு எல்லாமே அவங்க அஹ்ம் கெஸ்ட் எல்லா பையங்களே ட்ரீட் பண்ண மாட்டாங்க ச்சு அதே மாரி அவங்க சொ சொல்றது வந்து ஃப்ரெண்டு வந்திருக்காங்கல்லா சொல்ல மாட்டாங்க அவங்க தங்கச்சி வந்திருக் க்கு ஹ மாப்பிள வந்திருக்கிறாரு இப்டிதா சொல்வாங்க எல்லாடத்திலேயு இன்ட்ரொட்யூஸ் பண்றதே அப்டிதாங்க சொல் சொல்லுவாங்க தங்கச்சி வந்திருக்கு மாப் ருக்கு அப்படிதா தன் அங்க இருக்கங்க எல்லாருமே சொல்லுவாங்க அங்கெல்லா போயிட்டு அந்த பிளஸ் தொன்னு அக்கா அ நீங்களா ரொம்ப கஷ்டோங்கா எப்டி எங்க போனாலு ஏ சி கேக்குறா எப்டிக்கா ஏ சி லா இருக்கு படினு என்ன பண்றது எங்க அப்பாங்க எங்க அப்பா இருக்குபோது அப்டிதாங்க கொழந்தைய காஸ்பிடல பிறந்து கொழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்பய்லா அந்த டூ ஹார்ஸ் டூ ஹார்ஸ் கரண்ட்டு போகு பாருங்க அப்ப வீட்டுக்கு கூட் ட்டு வரும்போது எங்க அப்பா ரொம்ப அஹ் பிள்ள வருது அ கரண்ட் இல்லாம எப்பிடி இருக்கு பிள்ள அப்டின் சொல்லிட்டு கரெக்டா நாங்க கொழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு வரோ அன்னைக்கு ஏசி மாட்றாங்க மாட்டிட்டு இருக்காரு பாத்துக்காங்க நாங்க வரங் காட்டி மாட்டணும் அப்படின்னு
சேரி சேரி
ப்போ அதுக்கு பழக்கமே இல்லங்க த மா கொட்டு மழை பெய்யு மழை பெஞ்சாலும் ஏ சி போடாம படுக் க்க மாட்டா பாத்துக்கங்க
ஆமா இப்ப ஏ சில இருந்ததுனால அத சா எல்லாரூ எதிர்பாகக்குறாங்க மழை நல்ல சோனுு பெஞ்சாலும் அது ஓடணும் ஓடனாதா இங்க தூக்கு இழுக்குது
அந்த ஓ அந்த க லைட்டு வந்து எரியிணுங்க ஏ சில
ஆமா அது பழக்கம் பழக்கந்தா ந நம்ம குடுக்க பழக்க
ஆனா வெளியில ஓரளவுக்கு வெளிலெல்லா போனோன்னா இப்பல்லா வெளியில போனா குப்ப கொஞ்சோ வளந்துட்டல்ல வ வெளிலெல்லா போனா சொஞ்சோ அட்ஜஸ் பண்ணிக்கிறது அந்த வரையில ஓகே போற அதுதா நம்புள்க்கு வேணு அட்ஜஸ்ட்மென்ட்டு நான வேணு ஓகே டைம் முட் இதே மறுபுடியும்
ஆமா ஆமா சேரி சிஸ்டர்